ம்
என்ன பண்றீங்க
நானா சும்மாதா அந்த இப்போதா தாத்தா வந்தாங்க சும்மாதா இருக்கன்
சரி நம்ம எதனா கேம் வெள்ளலாமா
ம் தோ வெள்ளாலாமே
என்ன கேம் வெள்ளானு
தயவ செஞ்சி ஒருத்தர மட்டும் யூஸ் பண்ணாதீங்க
யாரு விடுக்கதையா
ஆ ஆ விடுக்கத யூஸ் பண்ணலாம் அதுக் அந்த விடுகதை கேக் கறத்துக்கு ஒருத்தர் யூஸ் பண்றீங்களா அது வேணா
ஓ ஓ மை காட்
அவரு இல்லாம கொஸ்டின் கெடையாதா
அப்பல்லாம் சொல்ல முடியாது செரி ஓகே ட்ரை பண்ற செரி ஓகே நான் ஒரு கொஷின் கேக்கவா
ம் செரி
என்ன நீ எவ்ளோதா யூஸ் பண்ணாலும் நான் கொறைவே மாட்டன் மத்தவங்களுக்கு சொல்லலா உன் அவன பத்தி ஆனா அவன் கொறைவே மாட்டான் இன்னும் அதிகமாயிட்டேதான் போவான் அவன் யார்
நம்ம உடம்பா ஒரு நிமிஷம் இருங்க யாருங்கத கேட்ட என்ன என்ன சாப்பிடலா நாங்க சாப்பிடல்ல ஹலோ
ம் ஓ நாளஜ் வேஸ் பண்ணிதா இருக்கு அது நீ மத்த உங்களுக்கு எவ்வளவு வேணா சொல்லலா பட் அவன் குறையவே மாட்டா நிறைய ஆய்ட்டா
ம் ம் நாலேஜ்
நாலேஜ்
வேத்
ம்
எவ்வளவு பெருக்கு தெரியுமா ஷேர் பண்ணியிருப்பே
ம்
ஆ சில பேர் ஏனே இவ்ளவு வெஞ்சன்ஸ்ல இருப்பாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்சது மத்தவங்கயாரு மே தெரியகூடாது ஏனாப் இப்பதானே அவங்களஸ் ஸ்பெஷலா பாப்பாங்க
ஏ என்னாச்சு
இனி இப்ப என் கூட இருக்கோங்களா சொல்லி் கொடுக்குறே எதயாச்சு ஷேர் பண்றன்னா நீ ஏ உனக்கு தெரிஞ்சத அவங்களுக்கு ஷேர் பண்ற இப்ப அந்த எடத்துல வந்து இப்ப எக்ஸாம்பிள் இத நா அனுபவி வச்சே இப்ப எப்டின்னா அ என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அ என் காலேஜ்ல வந்து இந்த பேஜ் ஹோல் இதுக்கு நிப்பாங்கள அதுக்கு நின்ன நா நின்னே எதுக்குன்னா என்விரான்மென்ட்ல்குதா நின்னே அ நான்தா நின்ன பட் அவளும் அவ வந்து வரலன்னு சொன்னா நா தா ஃபோர்ஸ் பண்ணி வா அப்டின்னு சொல்லி நிக்க வச்சே என்னாச் ச்சுனா நா டிப்ஸ் குடுத் நா தா நா வந்து சொல்லியிருந்தே இந்த மாதிரி இந்த மாதிரி இப்பல்லா பேசலா அப்படின்ட்டு நா அவகிட்ட சும்மா சொல்லி பாக்குறேன்னு சொன்னே ஆனா அவள பஸ்ட் கூப்பிட்டாங்க பேர் சொல்லி சோ அவுங் அவ் நானா நா சொன்னல்ல அதுல இருந்து டிப்ஸ் எடுத்து பேசிட்டா அவ பேஸ் னதுக்கு அப்புற நா பேசவே டிட்டோ மாரி ஆய்டுச்சு
ஓகே
ம் அப்போ எனக்கு வந்து அசிஸ்டென்ட் அசிஸ்டன் கூட இல்ல ப்ளூ பேஞ் ஒண்ணு அது எப்படின்னா அ கோல்டன் பேஞ்சுக்கு கீழ ஒரு அஞ்சு பேர் வருவாங்க அந்த அஞ்சு பேர்லதா நா வந்தேன் ஆ இதுவே நா பஸ் அந்த இது பேசிருந்தேன்னா மே பி
ம்
எனக்கு தா வந்துருக்கு
புரியுது
ம் அந்த மாரி அந்த மாரி சொல்லு சொல்லுவாங்க எதுக்கு நீ வந்து ஒன்னோட இதுவ ஷேர் பண்ற அப்டின்டு
ஆனா எனக்கு தெரிஞ்சு காம்படேட்டிவ் இருக்கம் போது அது நம்மளோட பாயிண்ட்ஸ வந்து அவுங்களுக்கு ஐடியா குடுக்கலா அதுக்கு நம்ம பாயிண்ட்ஸ அவுங்களுக் குடுக்க கூடாதுல
ஆ அது நா வந்து அது நா என்னன்னா நா பாயிண்ட்ஸ் குடுத்துட்டேன் இந் மாரி நீ இப்டி சொல்லு ரெண் எல்லாரு ஒரே பாயிண்ட் வேண்டா நீ இப்டி சொல்லு நா இப்டி சொல்றேன்னு சொல்லியாச்சு அந்த டைம்ல நா அவகிட்ட சும்மா சொல்லி பாத்தேன்ல அதுல இருந்து அவ ஒரு பாயிண்ட் அந்த டைம்ல அவ யூஸ் பண்ணிட்டா
ஓகே
அந்த என்விராய்மெண்டல்னா ஃபுல்லா கிளீனிங்கு டாய்லெட் பேஸ் பண்ணி எல்லாமே இருக்கும் அப்போ நா மெய்னான ஒன் உன்ன வந்து நா யோசிச்சு வச்சுருந்தேன்
ம்
டாய்லெட் ரிலேட்டடா
ம்
இந்த கேர்ள்ஸ் சோட இதுக்காக
ம்
ஆ அப்போ அத வந்து அவ யூஸ் பண்ணிட்டா அங்க பிளஸ் நா யோ நா பிளஸ் ஓ பாயிண்ட் மெயினான பாயண்ட் ஒன்னு யோசுச்சு வச்சுந்தே அந்த பாயிண்ட்ட அவ அங்க‌ யூஸ் பண்ணிட்டா சோ நா ர செகண்ட்ரியா நா அத பண்ணதுனால நா அங்க வந்து பிளஷ் ஆகல
வேண்ணா அது நம்மளுக்கு இல்லாததா கூட இருந்துருக்கலால்ல
அதா நா விட்டுடே அச்செப்ட் பண்டே நானு
ம்
சேரி அதுக்கப்றொ அவ வந்து புடிக்கல புடிக்கலன்தா சொன்னா அதுக்கப்புறொ அந்த பேட்ஜ் அதா ஒரு பதவி வந்துட்டா அவுங்களுக்கே ஆச வந்துருல்ல சோ அந்த மாரி அவளுக்கு வந்துரு ச்சு நாங்க ஆ எ கூட சேந்து இன்னொருத்தி இருப்பால பெஸ்டின் ஒருத்தி அவளு அவள டீஸ் பண்ண ஆரம்பிச்ட்டா புடிக்கல புடிக்கல சொல்லிட்டு இப்ப அவ அத அதுக்கு ஆசப்பர்றா அப்டி சொல்ட்டு சொல்லிருந்தா செரி விடு யாரா இருந்தாலு இப்ப நீயா நானா நீ இப்ப நீ நா வந்து அதுக்கு விருப்பப்பட்டு போனே சோ நா எனக்கு இதுவா தா இரு க்கும் அப்டி சொல்ட்டு அவ சொன்னா விருப்பப்பட் டு போனது நீ ஆனா கெடச்சது அவளுக்கு உன்ன யாரு இது பண்ண சொன்னான்ட்டு கேட்டாங்க செரி விடு அவ விடு அவ அவ சந்தோஷமா இருக்கட்டு நம்ம கூட இருக்கவ தானெ எப்டி இருந்தாலு நம்பள்ல ஒருத்தவ்ங்க வரணுன் நெனச்சோ வன் வந்துட்டா அவ சொல்ட்டு நா சொல்ட்டு விட்டே இத்தனைக்கு நா மட்டு தா போறது அவங்க விரு விரு பமே இல்லன்ட்டாளுங்க எனக் தெரியாது வாங்க அப்டின் சொல்லி நாந்தா ஃபோர்ஸ் பண்ணதே
ம் விடுங்க அத அக்செப்ட் பண்ணிதா ஆகனுல்ல
அதா அதா அத்னால நா அக்சப்ட் பண்ட்டே அதா அவளுக்கே நா சொன்னே நீ விடு அப்றொ அவ வந்து சாரி கேட்டா ஆசப்பட்டது நீ ஆனா எனக்கு வந்துச்சு சாரி அடி சொல்ட்டு இதுலென்னருக்கு வா யாருக்கு இருக்கணுன் கெடைக்கன் இருக்கொ கெடைக்கபோது அவ்ளதா வா அப்டி சொல்ட்டு அவ அவ வந்து அந்த டைம்ல ஏன்ட்ட வந்து இது பண்ணால சோ என்ன இருந்தாலு நம்ம ஃப்ரண்ட் நம்ப கூடதா இருக்க போறா அப்டின்ட்டு நா விட்டே ஆ
புரியிது ஆனா நாலேஜ் மத்தவுங்களுக்கு ஷேர் பண்றது இன்னு நல்லதுதா நம்மளோ லா நாலேஜ் இன்னு கைன் ஆவு
ஆ இப்ப நம் ப ஒன்ஸ் நம்ளுக்கு இப்போ நம்ம கத்துக்க ற்த விட நாலு பேருக்கு நம்ம சொல்லி தர்றதுல நம்ப இன்னு அந்த இதுவ நம்ம மெமரி பண்ணிக்லா நா அத நானா ஸ்கூல் டேஸ்லயும் செரி காலேஜ் டேஸ்லயும் செரி நான் அத நம்போ சும்மா ஒண்ணு பாத்து கத்துருப்போம் அந்த நாலு பேருக்கு நம்ப தனித்தனியா ஒரு ஒரு தடவ சொல்றப்போ நம்மளுக்கு அது ரொம்ப ரிஜிஸ்டர் ஆயிடும் நம்ம படிக்கிறப்போ கூட நம்மளுக்கு அவ்வளவு ரிஜிஸ்டர் ஆவாது அவுங்களுக்கு சொல்லி தர அப்ப நம்மளுக்கு அவ்ளோ ரிஜிஸ்டர் ஆகும்
ஆமா
ம்
செரி நெக்ஸ்ட்டு ஒண்ணு கேக்கவா
ஆ ஓகே
ஒரு மனுஷன் பத்து நாள் தண்ணி குடுக்காம தண்ணி குடிக்காமலே ஒரு மனுஷன்
ஆ
ஒரு பர்சன் வச்சிக்கோ பத்து நாள் கிட்ட தண்ணி குடிக்கவில்லயா எப்டி இருந்திருப்பான்
ஒல்லியாந்திருப்பான்
அப்டியா ஒரு மனுஷன் தண்ணி தண்ணியே குடிக்கல பத்து நாளிக்கி எப்டி இருந்திருப்பான்
பத்து நாளைக்கு தண்ணி குடிக்காம எப்டி இருந்திருப்பா பதினொராவது நாள் தண்ணி குடிச்சிருப்பான்
ஆ ம் உங்க உங்களோட கடிச்ஜோக்கு ஒண்ணுமும் ஒங்கள விட்டு போலன்னு நெனைக்கிறே
ஓ
ரொம்ப சிம்பிள் தான் திரும்ப கொஷின ரிப்பீட் பண்ற ஒரு மனுஷன் தண்ணி குடிக்காம பத்து நாள் இருந்தானா எப்டி இருந்திருப்பான்
பத்து நாள் தண்ணி குடிக்காம இருந்துப்பா இருந்தானா
ஆமா
பத்து நாள் தண்ணி குடிக்காம இருந்திருப்பான் எப்டி இருந்திருப்பானா தண்ணி குடிக்காமாதான் இருந்திருப்பான்
தெரியிலையா
ம் உ தெரியில
நைட்ல மட்டும் குடிச்சிருப்பான்
அது என்ன நைட்ல மட்டும்
நாதா சொன்ன அங்க பகலு இரவுன் நான் மென்ஷன் பண்ணா ஒரு மனுஷன் பத்து நாள் தண்ணி குடிக்காம இருந்தான் சொன்னன் எப்டி இருந்திருப்பானுதான கேட்டன் நைட்ல மட்டும் குச்சிருப்பான் தண்ணி
ஏய் போடு பத்து நாள் இன்றது டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான
ஆமா நான் பத்து நாள் சொன்னே டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸா சொன்ன
ஓ மை காட் நா அப்பியே யோசிச்சேன் குள்ளர ஒரு ஒரு நாள் ஒரு நைட்டுன் சொன்னாலே அப்பிடின்ட்டு சேரி வேணா இதுதா நால் நாள் வந்து ஒரு வேளை நைட்டு சொன்னா அதுக்கு வேற கடிஜோக் குன்ன போறான்டுதா சொல்ல
நா அதுதா சொல்வேன் எதிர்ப் பாக்ற நீ அத சொல்லவே இல்ல
சேரிவுடு செரிவா நெக்ஸ்ட் இதுல கா எனக் கேளு கொஸ்டின் கேளு
சேரி
பன் பாய்
பாய்
ம்